ஹலோ வணக்கம் எப்படி இருக்றீங்க
கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்பவே நல்லாருக்கே ஆ அப்றோம் நா வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன் நெனச்ச அதாவுது அ உறவுகளோட முக்கியத்துவம் ஒரு மனுஷனுக்கு எவ்வள வு அப்படின்னு யோசிக்க கூடிய நெலைமைக்கு நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்ருக்கோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு உங்களோட கருத் து என்ன இத பத்தி
கண்டிப்பா இப்போ என்ன என்னனா எல்லா உறவுகளையு எல்லா உறவுகள் ஆஹ் தனியா லைக் ஒரு டிஃப்ரெண்டான என்ன சொல்றது ஒரு ஃபீலிங் டிஃப்ரெண்டான கேரெக்டர் அப்டின் சொல்லலா லையா அது என்னன்னா கல்யாண்த்துக்கு முன்னாடி வரைக்கு நம்ம வந்து அஹ் சேரி ஓகே இப்போ நா இங்க அஹ் எ எந்த சைடு அம்மாஸ் சைடு இருந்தாலு சரி அப்பா சைடு இருந்தாலு சரி கியாது போனூனா ஓ அப் சப்போஸ் மனசில்லனா அ இல்லமா மனசில்ல வேல இருக்கு அப்டின்னு விட்றலா ஆனா கல்யாண்த்துக்கப் ப்றோ இந்த எடத்துல போணுனா போய் ஏ ஆகணு ஏனா அதுக்கப்றொதா என்னனா சிரி இப்ப இங்க நா போகல இலே இ இல்ல சேரி நம்ம வெளிய எங்கெயாது போறோ இல் அ போறமோ இல்லையொ ஆனா வீட்ல இருந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன சொல்றது இப்போ ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றே இப்பொ நம்மல்க்கு வந்து இனி ஈ ஆஹ் நா ரொம்ப தலவலிக்கிது இன்னிக்கி நா கொஞ்சொ ரெஸ்ட் எடுக்லான் பாத்தா அ அந்த மாதிரி வந்து அ ஒரு ஃப்ரீடம் அப்டின்ஸ் சொல்லலா ஏனா அவுங்க என்ன நெனச்சிக்குவாங் க எனா தப்பா நெனைக் கிறது வந்து ரொம்பொ ஈஸி இந்த இப்போ எங்க வீட்ல மாமியார் மருமகளோட உறவ பத்தியே சொல்றே ஸ்ரொம்பொ சீக்ரமா தப்பா நெனச்சிருவாங்க அவுங்க எப்டினா ஆஹ் இவ்ளுக்கு வேலை செய்ய வேண்டா அதுனால அவ வந்து அப்டி சொல்றா அந்த மாதிரி சோ அ ப என்ன சொல்றது அ மிஸ் அண்டர்ஸ்டேண்டிங் அந்த மாதிரி அப்போ யோ வேண்டா அப்டி எதுக்கு நம்மள் நம்மளால அந்த மாதிரி வீட்ல ஆஹ் வந்து இந்த மாத்ரி எல்லா பிரச் சன அப்டின் சொல்லிட்டு நம்ளுக்கு தலவலி ஆனாலு செரி காச்சல் ஆனாலு செரி இல்ல வேல செய்றதுக்கு மூடே இல்லேனாலு செரி ஆனா அந்த வேல செஞ்சே ஆக் கணு அப்டிங்றது
ஆமா ஒரு நிச்சயமா சில நே ரங்கள்ல வந்து இந்த உறவுகளோட அந்த பிணைப்ப வந்து தொடர்ச்சியா நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா வச்சுக்கணு அப்படின்னா கட்டாய த்தின் பேர்ல பல நேரங்கள்ல நம்ம வந்து ஈடுபட வேண்டியிருக்கு ஆஹ் நம்மளுடைய உடல் நிலை அல்லது வேலை நிமித்தமா கூட ஒரு காரணம் சொன்னாலும் அது உண்மையான நியாயமான காரணமா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மாதிரியான மனநிலையில அடுத்தவங்க இல்ல அப்பிடீங்கும்போது ச்சயமா கட்டாயத்தின் பேர்ல கூட நம்ம செய்ய வேண்டி இருக்குது அப்டிங்றதுதா ஆனா எனக்கு வந்து இதுல வந்து என்ன சொல்து நமக்கு உடன்பாடு இல்ல எனக்குன் சொல்ல முடியாது அஹ் பொதுவா நம்ம தலைமுறையை சேர்ந்த எல்லாருமே இத ஆமோதிப்போன் நெனைக்கிறே ஆஹ் அட்லீஸ்ட் இனி வர்ற நம்மளாவது நம்மளுடைய குழந்தை கெல்லாவோட அ வாழ்க்கையில நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அட்லீஸ்ட் இந்த ஒரு கருத்து என்ன சொல்றது சுதந்திரத்த குடுக்கணு அப்டிங்கறது வந்து நானு நெனச்சுக்குவே பல தடவ ஏனா இது ஒரு திருமண பந்தத்துல இருக்கிற எ ல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இ கட்டான சூழல் தா நெனைக்கிறே ஆனா என்ன எனக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து ஓகே இதெல்லா வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கும்போ வ ந்து நிச்சயமா வந்து அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு ஸ் சொல்லலான் வெச்சுக்குவாங்ளே சில நேரங்கள்ல நம்ம கட்டாயத்தின் பேர்ல செய்ய வேண்டியிருக்கு சில நேரத்துல வந்து அந்த உறவுகளோட முக்கியத்துவத்த பல பேரு வந்து புரிஞ்சுக்கலையோ அப்படினு சில நெ சமயோ தோணுது ஏனா இப்ப இருக்கற காலகட்டங்கள்ல வந்து நெறைய்ய ஆ நாம நல்லா இருந்தா போது நம்ம நம்ம வேலய பாத்துக்கிட்டு நம்ம இருந்தாப் போது அடுத்தவன அ அது உறவுகளே வந்து ம நெருங்கிய உறவினர்களே வந்து அ என்ன சொல்றது மூணாம் மனுஷங்களா யோசிக்க கூடிய அ நம்ம குடும்பத்த சேந்தவங்களாவே இருந்தாலும் நா சொல்றது இப்ப சித்தப்பா பெரியப்பா அத்தே இந்த மாதிரி குடும்பத்த சேந்த அவுங்களையு வந்து அ ஒரு பிணைப்புகள் ரொம்ப குறைஞ்சுகிட்டே போயிடுது தூரமா நம்ம வேலை நிமித்தமா போக போக உறவு களு ரொம்ப என்ன சொல்றது தூரப்பட்டு போய்ட்றாங்ளோ அப்பிடீங்கற ஒ ரு நினைப்பு சில சமயங்கள்ல வரத்தா செய்யுது அத தவிர்க்க முடிறதில்ல நீங்க அந்த மாதிரி எப்பயாது அ ஃபீல் பண்ணி கிங்ளா
ம்‌ஹூ அது எப்பிடின்னா இப்போ நா சொன்னேன்லியா உங்ககிட்ட இந்த மாதிரி ஆஹ் ஓகே இப்போ கல்யாண்த்துக்கு அப்பறோ அந்த மாதிரி வந்து நறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் நா சொல்லுவே ஒரு எம்பது பர்சன்ட் அந்த மா திரி இருக்கு ஆனா இப்போ நம்ம ய கல்யாணங்கிறது வேற விஷ்யோ ஆனா இப்போ நம்மளோ ட கசின்ஸ் என்னோட நம்மளோட அக்கா தங்க ச்சிங்க இல்ல அவுங்க கிட்ட வந்து எப்பிடின்னா ரொம்பவே நம்ம ஃப்ரேங்க்கா இருப்போ இல்லையா ஆஹ் ரொம்ப ஒரு ஃரீடமா அந்த மாதிரி இருப்போ ஆனா சில டைம் என்ன ஆயிருதுனா நம்ம பெரியவங்கள நால இப்போ அ அ என்னோட அம்மாவு அவங்களோ என்னோட சித்தியு ரெண்டு பேரு அஹ் அக்கா தங்கச்சிங்கர்னால அவுங்க என்ன பண்ணுவாங்கனா சில பேரு அ என்னன்னா அவுங்க ரெண்டு பேத்துக்கு சப்போஸ் சண்ட ஆச்சுனா கொழந்தைங்களு பேசுறதில்ல
ஆமா ஆமா அதுவு நடக்கறது உண்டு
அ அ அது ஆமா சோ அ என் னதா நம்ம வந்து அ ரொம்பவே என்ன சொல்றது க்ளோஸா இருந்தாலு ஐயோ என்னோட அம்மா உன்னோட அம்மாவ எப்பிடி அப்பிடி பேசலா அ ப்டின் சொல்லிட்டு சண்ட அந்த மாதிரி து அதுக்கப்ற எ எப்டின்னா இப்ப இது வந்து ஆ நெஜமா நடந் நடக்கறதுதா இப்ப என்னோட அங்கிள் ம் என்னோட அங்கிள் வந்து எங்க அப்பா கூட பேசுறாம இருக்கறனால இப்ப எங்க அப்பா எறந்துட்டாரு பட் இருந்தாலு அ வரு வந்து எங்க கூட பேசறா பேச மாட்டாங்க அப்படி ஏனா ஆனா அவுங்க பொண்ணு எப்டின்னா நார்மலி பேசுவாங்க ஆனா வீட்டுக்கு வர்றதோ இல்ல எங்க அம்மா கூட பேசறதோ அந்த மாதிரி எல்லா இல்ல சோ இது எப்படி ன்னா ஒரு என்ன சொல்றது ஆ எனக்கு அந்த வார்த்த வர்றதில்ல ஒரு இந்த மாதிரி ஒரு உறவு வந்து இரு க்கறதுதா ஆனா அப்பப்போ ஆ என்ன சொல்றது ஒரு வற்புறுத்து அச்சோ இந்த மாத்ரி பேஸ்றாங்க ஆனா ஃப்ர்ஸ்ட்னல்லா நம்ம வந்து அவங்க வீட் டுக்கு போறது இல்ல என்ன இருந்தாலு ந அப் ப்டியே கிச்சன்க்குள்ள போயிட்டு ஒரு ஒரு ரைட்ஸோட எனக்கு வந்து இருக்கு அந்த மாதுரி ரைட்ஸ் என்ன வேணாலும் போய் சாப்புறது அவ்ங்க கூட வளையாட்றது என்ன ஒரு ஜோக் பண்றது நறைய வந்து அந்த விஷிய இருக்கு ஆனா ஒரு வாட்டி அந்த உறவு வந்து கட்டாயிடுச்சுன்னா அந்த என்ன சொல்றது அந்த ஆமா அது எல்லாமே போயிருது ஒரு ஒரு மாரியான ஹேட்டிங் ரிலேஷன்ஷிப்புன் சொல்லலா சேரி அதுக்கப்றோ அவுங்க பேசறாங்கனா ஓகே ஓரு லிமிடேஷன் வந்துருல்லயா
ஆமாமாமா அது உண்மைதா ஆ பெரிய அவர்கள் அவர்களுக்குள்ள நடக்குற மனக்கசப்புனால பல இடங்கள் அந்த சிறு வயதுனர்களு குழந்தைகளும் கூட வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்றத பாத்துருக்கோ தா ஆ என்னுடைய அ மாமாக்கள் விஷயத்தயே சொல்ற எனக்கு நாலு மாமாக்கள் கூட்டு குடும்பமாதா இருந்தாங்க அ இருந்தாங்க ஓகே து ஒரு கட்ட துல வந்து அந்த என்ன சொல்றது எல்லாருக்கு கல்யாண ஆயி அவர் அவர்களுக்கு குழந்தைகள் ஆனதுக்கு அப்புற அ அவர்களுடைய குடும்பம் வளர வளர வந்து நிச்சயமா வந்து வாழ்க்கை துணைகளு வந்து அதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்தாங்களா ப்டினு கேட்டா கெடையாது அப்ப வந்து குட்ம்பத்ல ப்ரச்சனைகள் வர ஆரம்மிச்சது அப்போ வந்து அந்த பசங்கலா சி சின்ன சின்னதா இருக்குங்க ஒரே வீட்டுல இருப்பாங்க ஆனா சமையல் வேறாச்சு ஒரே வீட்டுக்குள்ளயே இருந்து அதுக்கப்பற வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பாவு எங்க அப்பாவு பேச மாட்டாங்க அதனால நம்மளும் பேசக்கூட துங்கிறாங்க அப்படின்னு பசங்களு க்கு பாடம் புகட்றது இதெல்லா வந்து இதுக்கெல்லா வந்து என்ன சொல்றது எப்படி சண்டை போட் ட்டு நாரிக்கிட்டு ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தூரமா இருந்துட்டு ஓகே நீ நல்லா இருக்கியா நா நல்லா இருக் கே ஏ உங்க குடும்பம் எப்படி இருக் எங் குடும்பம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த உறவுகளோட என்ன சொல்றது ஒரு கசப்பு இல்லாம தூரமா இருந்தாலு ஒரு நல்ல ஒரு பிணைப்போட இருந்துடலா அப்படின்னு
கரெக்ட் டு தா அதுவு எப்படின்னா ஃபஸ்ட்டே நீ நீங்க அந்த மாதிரி லிமிட்டோட பழகுனா பரவால்ல ஆனா அந்த லிமிட்லெஸ் ஓட பழகி அதுக்கப்பற இந்த இந்த மாதிரி எல்லா வரம்போது கொஞ்ச லைக் கொஞ்சன்ட்டு இல்ல நால்லாம் நறையாவே ஹர்ட் ஆயிருக்கே சோ என்ன அது சொல்லுவாங்க இதெல்லா கர்மா அப்படின்னு ஐயோ அவ்வளோ அந்த அளவுக்கு என்ன கர்மா பேட் கர்மா நம்ம பண்ணிருக்கோ அப்படின்னு இப்ப எனக்கு அது புதுசா வந்து கடவுள் வந்து வந்தா நா கேட்கணு அந்த மாதிரி நா என்னதா பண்ணே இந்த மாதிரி எல்லா வர்றதுக்கு அப்
ஏ என்ன செய்யறது அது அவ்வளதா அ அதுதா இதுதா வாழ்க்கை அப்படின்னுதா நம்ப வந்து சில நே ரங்கலா நம்மள நாமே தே
தேத்திக்கறதா
பொய்யா இந்த மாதிரி உறவுகள் பத்தி நம்ம மேலும் தொடர்ந்து பேசலாம் உங்களோட பேச திருது ரொம்பவே பல நினைவுகளையு சிந்தனைகளையு தூண்டி உள்ளது சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்
றி நன்றி வணக்கம்ப்பா